ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
சொல்லுங்க அது ஏதோ கட் ஆயிர்ச்சி ஏதோ நெட்வொர்க் இஸ்யூனால
இத் பரவால்ல பரவால்ல
ஆகிய அப்பறோ என்ன பண்ற நாலா தூங்கன லெவனுக்கு படுத்த ஆனா நா தூங்கறது என்னமோ ஒன் ஆயிரு தூக்கமே வராது
டுவெல் தேர்டு ஒன் அந்த மாரி ஆயிடு
ஆமா அந்த மாரி ஆயிடு அதுவு நா அப்டி எல்லா பழகக்கூடாது நெனைக்கிற இருந்தாலு இந்த லீவ்ல அவங்களுக்கு டயர்டு ஆக மாட்டேங்கிது அதனால தூக்கமு வர மாட்டேங்கிது
ஆமா காலேல இருந்து சாயங்காலோ வரைக்கு நைட் வரைக்குமே சும்மா தான இருக்கு
ஆமா எதுமே பண்ண முடில
ஓ நீங்க பழய படோ எல்லா பாப்பீங்களா இந்த நைன்டீஸ் படோ அந்த மாரி
நைன்டீஸ் படோ இந்த மாரி அலைப்பாயுதே அமர்களம் அந்த மாரி பாப்பே ரொம்ப பழய படபாத்த
பாம்பே நல்லா இருக்கு
புரில ஆ பாம்பே நல்லா இருக்கு ஆ ஆமா ஆனா அது ஃபுல்லா பாத்தா தெர்ல
ஆ
கொஞ்சோ கொஞ்சோ தெரியு
ஆ அரவிந்த்சாமிய அதுப்ப அது அவர பாத்துதா நா வந்து எடுத்தே
அது செரி உ அரவிந்த் சாமி புடிக்குமோ
லுக்காருப்பாரு ஐ இன் நைன்டீஸ்ல லுக்காருப்பாரு
ஆமா ஆமா
அந்த பாட்டு ஒவ்வொரு டைலாக்ஸெல்லா சூப்பரா சூப்பரா இருக்கு அப்றோ இது குருவு நல்லா இருக்கு மணிரத்னமோட
ஆமா அதுவு சூப்பரா இருக்கு ஆமா ஆருயிரே தாங்க ஆ ஆ அப்பறம் அப்றோ நைட்டுக்கு என்ன சாப்பாடு ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ